ஹலோ
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்
கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க சாப்பிட்டாச்சிங்களா
சாப்பிட்டாச்சிங்க நீங்க சாப்பிட்டாச்சா
ஆ சாப்பிட்டாச்சுங்க கொழந்தைங்களா என்னாப் பண்றாங்க
கொழந்தைங்களா டிவி பாத்துட்டு இருக்காங்க
ஓ வெயிலுன்றதுனால வெளியே விடலையோ
ஆமா வெயில் பயங்கரமா அடி இது எங்க எங்கயு மரம் மரமா இருக்கு நம்ம வெளியே போய் விளையாடுங்க கிராமமா இருந்தா நெழல்ல இருக்கு இங்க எங்க எல்லா மரத்தையு வெட்டி வீடாக்கி வச்சறாங்க
ஆமாங்க நாங்க எங்க வீட்டுல தென்ன மரோ வச்சிருக்கோ அதனால வெயில் காலன்றதுனால பாத்தீங்கன்னா எளநீ குடிச்சா ஒடம்புக்கு நல்லது இல்லங்க அ ஒடம்பு சூட்ட கொறைக்கு அதனால பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இப்ப எல்லா டெய் வாரத்துல மூணு நாள் நாலு நாள் எளநீ குடிப்போ கடையில பாத்தீங்கன்னா எள ஒரு எளநீ வந்து ங்கன்னா நாப்பது ரூபா விக்கிதுங்க வெய் அந்தந்த தகுந்த மாதிரி அ பழத்த அந்த அந்த சி எந்த வெயில் காலத்துல எ எது நம்ம ஒடம்புக்கு நல்லதோ அந்தந்த காலத் த்துக்கு வந்து அந்தந்த பழத்தை வந்து வெலவாசிய உயர்த்திடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தென்ன மரோ வேற தெ தென்னை மரத்துல காயே காய்க்கவே இல்ல ங்க அப்புறோ தண்ணி விட நாங்க வந்து வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் இப்டிதா குண்டான்லதா தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தமா அந்த தண்ணி வந்து பத்தல அப்புற தா நாங்க வந்து பைப்லயே தண்ணி பைப்ல இருந்து ஒரு பைப்ப இன்னொரு பைப் ப்ப கனெக்ட் பண்ணி அப்டியே தண்ணி விட்டோ இப்ப தண்ணி நெறைய விடவு பாத்தீங்கன்னா எங்க மரத்துல அவ்ளோ காய் காய்குது அதுலய் யு பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு மரம் வந்து செவ்வெளநீங்க செவ்வெளநீ குடிச்சா ஒடம்புக்கு அவ்ளோ நல்லது ஆ நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து எளநீ நெறை ய குடிக்கணும்பாங்க பெண்களுக்கு வந்து அதிக அளவு ஒடம்பு ஹீட்டா இருக்கக்க கூடாது அப்டின்னு சொல்றதுனால எளநீ குடிக்கணும்பாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் பிரச்சனை கல்லு பிரச்சனை இருக்கவங்கல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த எள நீ சீவி அந்த மேல மட்டு கண்ணு தொறந்து கண்ணும்பாங்க அத அதுல லைட்டா ஓட்ட போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீரகமு ஜீரகம் போட்டு வச்சிருப்பாங்கங்க நைட்டு ஃபுல்லா அந்த தண்ணிக்குள்ள ஜீரகோ ஊறு ஜி ரகோ ஊறனதுக்கு அப்புறோ பாத்தீங்கன்னா காலையில அத வெறு வயத்துல குடிப்பாங்க அப்டி வந்து ஒரு வாரத்துக்கு குடிச்சாங்க அப்டின்னா அவங்களுக்கு கல்லுப் பிரச்சனை சரியாயிருமாமா அப் அப்புறம் அதான் இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளநீயே கிடைக்க மாட்டேக்குதுங்க எங்க ஊர் சைடு எல்லாம் அவ்வளோ தட்டுப்பாடா இருக்குது
ஒரு இளநி எழுவது ரூபாய்ங்க எழுவது ரூபா அதுவும் செவ்வழினியா இருந்தா தொண்ணூறு ரூபாய அந்த அளவுக்கு ரொம்ப அது சிட்டிலாம் சிட்டிலங்கிறப்ப அது வந்து கொஞ்சம் கிடை இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு முதல்ல தெரு தெருவா வந்து விப்பாங்க ட்ரை சைக்கிள்ல அந்த மாதிரி வந்து விற்பாங்க இப்ப வந்து அந்த மாதிரில யார எங்க வந்து விற்கிறாங்க எல்லாமே வந்து அங்க அந்த இடத்துலயே காலியா போயடுது ஏன்னா வெயில் அந்த வெயில் செடி கொடிக கூட என்ன ஆயுதுன்னா அடிக்கிற வெயில கருக போயிருது எங்க வீட்டுல எல்லாம் ஒரு செடி பூ பூ அ அதெல்லாம் கருவியே போயிருச்சு அந்த அளவுக்கு ஆய் போச்சிப்ப
ஆமா அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தென்னைமரம் இருக்கு இல்லங்க தென்னைமரத்துல வந்து அந்த காலத்தில எல்லாம் வந்து வீடு வந்து கீ கூரை வீடுன்னு சொல்லுவாங்க அது வந்து தென்னை மரத்தை த்துல பின் தெனை மரத்தை பின்னி கூறையா வெஞ்சு வேருப்பாங்க கூரையில தான் வீடு கட்டியிருப்பாங்க அந்த வீடே பாத்தீங்கன்னா வீடு ரொம்ப இல்ல ஆனா அங்கங்க இருக்கு அந்த வீட்டல பாத்தீங்கன்னா எவ்வளவு வெயில் அடிச்ச வெயிலே தெரியாது ரொம்ப கூலிங்கா இருக்கும்ஹ தென்னை மரம் அத பாத்தீங்கன்னா அப்ப தென்னை மரம் தென் தையே வந்து அவ்ள கூலிங்கா குளிர்ச்சி தருது அப்படின்னா அந்த இளனி குளிர்ச்சி நம்மளுக்கு உடம்புக்கு தரும் கண்டிப்பா வந்து வெயில்ல வேலை செய்யறவங்க அப்புறம் இந்த ஹிட்டுல அதிகமா வேலை செய்யறவங்க இவங்க எல்லாம் வந்து வாரத்துல ரெண்டு நாளாவது இளநி எடுத்துக்கணுங்க உடல் வந்து ரொம்ப அதிகமா வெப்பம் ஆச்சு அப்படின்னா நம்ம அக்கு பித்தம் அஹ் அப்புறம் அது சம்பந்தமா நிறைய நோய்கள் வர வருங்க தெரியுங்களா உங்களுக்கு
ஆமா எனக்கு தெரியும் அதாவது பிசி ஓடி இந்த பிசிஓஎஸ் வந்து அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது சொல்றாங்க பாத்திங்களா நீர்கட்டி என்ற பிரச்சனை வரும் அதெல்லாம் வந்து எதுனால நீங்க வருதுன்னு நினைக்கிறீங்க அது எல்லாமே வந்து நம்ம உடம்பு ங்க பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கு நல்லா தண்ணி குடிங்க லனு சொல்லுவாங்க யோசிக்கரவங்க வாரத்துல ஒரு மூணு நாள் ந வந்து இளனீ வாங்கி அப்படி இல்லையா தண்ணி நல்லா குடிக்கணும் தண்ணி வந்து குளிக்கணும் நுங்கு பதனிய வந்து அப்படியே வந்து இறக்குவாங்க பத்துக்கோங்க பனைமரத்துல இருந்து கிராமத்து சைடு எங்களோட சொந்த ஒரு கிராமம்தான் அங்க நாங்க வந்து வச டூ டைம்ஸ் வந்து போவ பாத்துக்கோங்க போகும்போது ய் காையிலயே வெள்ளனே ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு எல்லாம் எல்லாருமே போயவாங்க எல்லாரும் எங்க போராக அதான் பதினி ஏன்னா அங்க போகும்போதுதான போய் எல்லாருமே வந்து வாங்க குடிக்க முடியும் ப்ரெஷ் பதனி வந்து அது வாங்கி இறக்குன கொஞ்சம் நேரத்துல பாத்துக்கோங்க அது என்ன ஆயிரும்மா கல்ல ஆயிருமா அதனால அத வாங்கின உடனே என்ன பண்ணிடுவாங்க, இது பண்ணிடுவாங்க. இல்லைன்னா, சுண்ணாம்பு கலந்து அது என்ன பண்ணடுவாங்க, மேல மரத்தில ஏத்திடுவாங்க. கல்லு பிடிக்கிறதுக்குது. எத்தனையோ நாள் வந்து, அத வந்து இது வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அத வந்து கல்லு வந்து பிரிப்பர் பண்ணுவாங்க. அப்புறம் பண மரத்துல இருந்து என்ன இருக்கனாங்கன்னா, கருப்பட்டி இருக்கு பாத்தீங்களா? அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த, இந்த பதனியல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா காய்ச்சி அதுல இருந்து வர்றதுதான், இந்த கருப்பட்டி நம்ம வந்து நாட்டு சக்கரை வந்து யூஸ் பண்றோம்ல, அது மாதிரி கருப்பட்டியும் வந்து அந்த சைடலாம் நிறைய ப்பாங்க. தூத்துக்குடி அந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கோங்க பண கருக் பட்டி அப்படின்னு சொல்லியே, கொட்டா, கொட்டா விப்பாங்க. அதை நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க, விலையும் வந்து ரொம்ப சீப்பாவு இருக்கு ஏன்னா அங்கதானே அது பிரேபர் அகுது நம்மலே கண்ணால பாக்கலா அது வந்து காலைல காய் அவங்க வச்சிருப்பாங்க அத நா எப்டி பிரேபர் பண்றாங்க நம்மளே வந் து கண்ணால பா
ஆமா நீங்க சொல்றது உண்ம தா இப்ப வந்து பாத்தீங்ன்னா பணங்கருப்பட்டி எல்லா வந்து நம்ம இந்த இந்த மூலிகை மாரி சாப்பாட்டுக்கு வந்து நம்மல்லா அப்ப பனங்கருப்பட்டி இன்னு து வந்து என்னன்னா அதுவு ஒடம்புக்கு குளிர்ச்சி தா நீங் சொல்ற மாதிரி அ ஒடம்புக்கு குளிர்ச்சி இன்னொன்னு வந்து தேங்கா சொன்னீங்கல்லங்க தேங்கா வந்து நல்ல ஒடம்புக் குளிர்ச்சி இன்னொன்னு தைராய்டு இருக்கவங்க வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து மெயின் கொழந்த இல்லன்னு ஹாஸ்பிட்டல் போனாலே ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கிற டெஸ்ட் வந்து பாத்தீங்ன்னா தைராய்டு தைராய்டு டெஸ்ட் தா அது வந்து ஹார்மோன் சமநிலை அதுதா வந்து ஒரு மனுஷன வந்து அ இத செய் அத செய்யுனு கட்டளைபடுத்துற ஹார்மோனே அது தானமா இப்ப அந்த அதுவே வந்து ரெண்டு வகருக்கு ஒன்னு அதிகமா சொரக்கறது ஒன்னு கம்மியா சொரக்க இருக்கிறது இப்ப வந்து அதிகமா சொரக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில சாப்பாடுக்கு வந்து து கால உணவு வந்து என்ன எடுத்துக்கணும்னா ஒரு முடி தேங்கா எடுத்துக்க சொல்றாங்க தேங்கா தேங்கா தேங்கா எவ்வோளக்கு எவ்ளோ அதிகமா சேக்கறோமோ அந்த ஹார்மோன வந்து அது சரி பண்ணுமாமா அது அதுனால அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை சரியாகு அப்டின் சொல்றாங்க அதே மாதிரி வந்து ப பாத்தீங்கன்னா தேங்கா வந்து நம்ம தேங்கா என்ன சாப்பாட்டுல அடிக்கடி சேத்துக்கு போது பாத்தீங்கன்னா அ முடி அதிகமா வளருங்க ஒரு பொண்ணுக்கு அழகே வந்து முடிதா
உ
அந்த முடியிலே பண்றாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம
நீங்க கேரளா அந்த மாரி சைட்லா நீங்க வந்து பாத்தீங்ன்னா வச்சுகோங்களே அவங்க வந்து நம்ம நம்ம வந்து கொழம்புகெல்லா பாமாயில் ரீஃபைன்ட் ஆயில் அந்த மாரி யூஸ் பண்றோ அவுங்க வந்து சமையலுக்கே என்ன எண்ண யூஸ் பண்ணுவாங்னா தேங்கா எண்ண தா யூஸ் பண்ணுவாங்க தேங்கா எண்ண தா அவங்க யூஸ் பண்ணுவாங்க அதுவு வந்து து அவுங்க வந்து தயாரிச்ச தேங்கா எண்ணெய தா எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆ
ஆமாங்க ஆமாங்க தேங்கா எண்ண பாத்தீங்கன்னா இப்ப எவ்ளோ வெல விக்குது தேங்கா எண்ண நம்ம இதே இப்ப நம்ம மரத்துல இருந்துது நம்மளே ஆட்டி வச்சுகிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கே ஆகு நம்ம அதுல பலகார சுட்டுக்லா இல்ல சமைச்சிக்லா ஒடம்புக்கு அவ்ளோ நல்லது ஆனா என்னன்னா தேங்கா எண்ண வந்து தைராய்டு உள்ளவங்க வந்து தேங்காண்ண எடுத்துக்கலா அதே வந்து சுகர் அ சக்கர அளவு இருக்கவங்க வந்து தைரா தேங்கா எடுத்துக்க கூடாதுங்க
கொலஸ்ட்ரால் இருக்கவங்களு எடுக்க கூடாதுங்க கொலஸ்ட்ரால் இருக்கவ
சக்கரையோட அளவ அது அதிகபடுத்து அதனால வந்து சக்கரையோட சக்கர இரு க்கறவங்க யாரு வந்து தேங்கா வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கலா எதுவா இருந்தாலுமே சரி நம்ம மளுக்கு இது சாப்ட்டா சக்கரையோட அளவு அதிகரிக்கு அப்படிங்கு போது வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலா ஆனா அடிக்கடி எடுத் எடுக்ககூடாதுங்க
அது என்னமோ உண்மதா சக்கரையோட அளவு அதிகமா இருக்கிற மாரி கொழுப்பு கொழுப்பு சத்தி அதுல வந்து கொஞ்ச அதிகமா இருக்கு அப்படின்றனால தேங்கால கொழுப்பு அதிகமா இருக்கும்ல அப்படின்றப்ப அத வந்து சக்கர இருக்கிறவங்களு சரி இந்த கொலஸ்ட்ரால் கொழுப்பு ஹார்ட்ல கொழுப்பு இருக் றவங்க அப்டின் சொல்றவங்களு சேரி அந்த மாரி உள்ளவங்கல்லா வந்து ஏன்னா தேங்கா எண்ணெய வந்து அதிகமா யூஸ் பண்ண டாது மேக்சிமம் வந்து நல்லண்ண அந்த மாரி வந்து யூஸ் பண்ணிகலா அதுவு குளிர்ச்சி தான எந்த நேரமு எடுக்கற தான அதுவு குளிர்ச்சிதான அ அத வந்து யூஸ் பண்ணிக்கலா
ஆமாங்க ஆனா நீங்க சொல்ற மாதிரி எந்த எண்ண நம்ம பயன்படு த்துனாலு அது அளவா பயன்படுத்தணு அளவா பயன்படுத் துனாலே நம்ம நோய் இல்லாத வாழ்க்கை வாழலா ஆனா இப்ப வந்து எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நோயினால தா ஏனா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் அப்ப இருந்த மாதிரி இப்ப இல்ல அதனாலயே நம்ம நோயினால பா பாதிக்கப்பட்டு இப்ப நம்ம சம்பாரிக் கற காச ஹாஸ்பிட்டலுக்கு தா நம்ம சம்பாரிக்கிறது னா அதுல எம்பது ரூபா ஹாஸ்பிட்டலுக்கு தா போகுது அப்படி நம்ம சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு குடுக்கற துக்கு நம்ம உணவு பழக்க வழக்கங்கள மாத்திக்கலாமே
அ அது சரிதாங்க அது உண்மதா வாரத்துல நீங்க மாசத்துல நீங்க வந்து ஒரு பத்து நாள் தா ஆஸ்பத்திரி போகாம இருக்கீங்களே தவர மத்த நாள் எல்லாமே வந்து ஆஸ்பத்தி ரிக்கி தா நம்ம போறோம் அதுக்கு காரணோ அ அப்ப சாப்ட்ட சாப்பாடு வேற இப்ப சாப்ட்ட சாப்பாடு வேற அப்ப இருந்த லைஃப் ஸ்டைல் வேற இப்ப இருந்த லைப் ஸ்டைல் வந்து வேற அப்படின்றப்ப நம் ம வந்து யாரை எது கொ கொற சொல்ல முடியாது இப்ப அந்த அதயே வந்து நீங்க சொல்றீங்கல எளனி இப்ப அந்த எளனிய என்ன பண்ணிராங்கனா ஒரு வாட்டரு பாட்டுல்ல அடைச்சு கோக்கோனட் வாட்டர்னு விக்க ஆரம்மிச்சிராங்க மக் கள் அப்ப என்ன பண்றங்க இத வாங்கறக்கு பேசாம பத்து ரூவாய்க்கு அத வாங்கிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி வாங்க ஆரம்பிச்சிறாங்க
நா அப்ரோ கூப்பட்
ஆ செரி விஞ்